ஹலோ கேக் அ கேகுது உனக்கு கேக்தா
ஆ கேக்குது கேக்குது
கேக்குது இங்க எப்டியோ ஒருத்த நா கூட்ட கூட்ட பக்கத்துல ஒரு தாத்தா இருக்காரா
ம்
இங்க இல்ல அவர் வீடு அங்க ரொம்ப தூரமா கீழ இருக்கு அங்க பக்கத்துல தோட்டத்துல வேல செய்யறக்கு வருவாரு
ம்
அவரு அப்டியே தம்பி கிட்ட பேசறக்கு வந்தாரு
அ
ஆ இது இப்பப்போ அப்டியே அதட்ற டக்குன்னு பேசிட்டே இருந்தே வுழுந்து வேற அழ அழ அழ அழ ஒன்னு கேக்கல அப்பறோ போய்ட்டாரு நா இதுமே அவர்ட்ட நா பேஸ்ல இல்லேனா பேசணுன் வை பேசிக்கிட்டே இருப்பாராகு
ஆமா
ரொம்ப நேரோ பேசுவாரு
ம் வயசானவய்ங்களே அப்டிதான ஏதாவது ஒண்ணு பேச ஆரம்பிச்சு எதுக்கோ எதுக்குள்ளயோ போகு
ம் ம் ரொம்ப நேரோ ஆக்கிருவாரு அப்பறோ நா அவர்டையே சொல்லிட்டாரு ஒங்க அம்மா பேச து இல்ல அப்டின்ட்டு அப்பறோ போறே டாட்டா அப்டின்ட்டு போய்ட்டாரு
ம்
நானு அதா சரி ஒங்கூட பேசிட்டு இருந்தா சரி யார்டயோ பேசிட்டு இருக்காங்க நம்ம போயற்லா நான் வேற அலோ அலோ அலோ
ஹி ஹி ஹி
ஒரு ஷஷ்டான்ஸு இல்ல
ம்
போய்ட்டாரு எ அப்டி வெளாட போயிட்டா வெளிய
வெளியல தனியாவா
இல்ல வாசல் வீட்ட விட்டு வெளிய நெலத்துக்கும் கொஞ்ச வெளிய அ பெரிய போர்டிகோ இருக்கா
ம்
நல்லா கொழந்தக வள்ளாலாம் அந்த அந்த எடத்துல கொழந்தக வள்ளாடிட்டு இருக்து அது பாட்டுக்கு
ம் பரவால பரவால
சரி அப்டியே இந்த வேலய முடிச்சுட்டோம்னா ஆச்சு
ஆ
டைம் வேற ஆயிச்சு பாரு பன்னென்ரரை ஆயிச்சுல்ல சாப்பாடு அ நேரமும் வந்துச்சு இன்னக்க இவன் சாப்பறது இல்லல்ல வயிறு வலிங்கறனால கொஞ்ச கொஞ்சமா தான் கொடுக்றன் காலயில பாரு கொஞ்ச தா அது போறதே நான் கொஞ்சம் தா கொடுக்றேன்
ம்
அதிலியு பாதி வந்துருச்சு வந்துருச்சு போனது ரி ட்டன் வந்துருச்சு ச்சு வயிறு வேற கொல கொலன்ருக்கு சரி அதா வயித்துக்கு நெறய போட்ரலாம்
ஆ அதுதான் பாத்தீங்களா செக் பண்ணி பாத்தீங்களா ஏன் இப்டி இருக்குன்னு
அவரே குடுத்துட்டாரு நானு கட்டுப்பிரிக்க போனேல்ல தம்பிக்கு
ம்
நான் அவர்ட்டேயு சொன்னே அவுரு வந்து ஜி ஹெச் லயு ஓ பி பாக்றாரு
ஆ
அதுக்கப்றோ மதியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இங் பிரைவேட் ஹாஸ் ஸ்பட்டல்லலயும் கிளினிக் எடுத்து நடத்துறாரு அதனால சர் அவுர்ட்டயும் நா அந்த நர்ஸு ஒன்னு கட்டு தம்பிட்ட பிரிக்கும் போதே நான் கேட்டேன் இதுமா தம்பிக்கு வயிர் வேர வலிக்குது அ இப்ப பாப்பா ம் இந்த மாரி மேம் பாக்ணும் இப்ப ஓ பி பாப்பாங்ளா ஹாஸ்பிடல்ல யாராவது அப்டின்னு கேட்டன்னா சார்ட்டேயே நீங்க கேட்டுக்கோங்க அப்டின்ட்டுருச்சு
ம் கேட்டங்களா
ஆ அப்றோ சரின்ட்டு சரி பரவாலியே அப்டின்ட்டு இவர்ட்டேயே கேட்டே இந்த மாரி சாப்ட மாட்டேகிறான் ஒமட்றான் சாப்டும் போது பால் குடிக்கும் போதெல்லா வயிறு வலிக்து வலிக்துன்னு அழுத்தி புடிச்சு காட்றான்
அ
அப்டின் சொன்னேன்னா அது எதாது இன்ஃபெக்ஷன் ஆய்ருக்கும் வயித்ல
ம்
அன்ட்டு சாப்றக்கு முன்னாடி ஒரு சிரப்பும்
ஆ அது குடிச் அது குடிச்சதுலருந்து இப் இப்போ பரவால்லையா ம் அதோ பாரு ஆ இப்போ ஒரு ஏதாவது ஒரு கொஷின் நம்ம டாக்டர கேக்றோன் வச்சுக்கோங்கள ஒடனே அதுக்கான சொல்யூஷ இதா தான் இருக்கு அப்டின் எப்டி கண்டுபிடிக்றாங்கன் பாருங்க
அ நறைய கேஸ் பாத்து பழகி போய்ச்சு அவங்களுக்கு இதுதா அப்டின்ட்டு
ம்
தெரிஞ்சு போச்சில உங்ளுக்கு
ஆமா ஒரு சிலர் நல்லவங்களு இருக்காங்க ஒரு சில கெட்டவங்களு இருக்காங்க
ருக்கு இருப்பாங்க
ம்ம்
அப்டியே இருக்காங்க
ம்
த்த இப்தா நறைய வந்திருக்கே நேத்து பாத்தியா நேத்து செமயா போய்ருக்குது சட்டசபா அசம்பிளி சமையா போய் இருக்குது அதுக் அசம்பிளி இது சட்டசபைல பேசுவாங்கல
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா நேத்தி விஜய் பேஸ்னாங்க நா பாத்த அ விஜய் விஜய் வந்து அப்டியே இல்லாத கத அதல்லா சொன்னாங்க ம் ந
த்திண்டா யார் போய் உக்கார்வா அப்டின்ட்டு வெளிய போனோ அப்டிங்கற மாரி ஆப்போசிட் பார்டி பேஸ்னாங்க
ஆமா இல்ல வேண்டா விடுங்க
நல்லா ஹாஸ்பட்டல்ல இப்ப இவனுக் டே இவ்வுனுக்குமே நா போவுட மாட்டக் மறுப்டியு
ஆமா ஆ
போய் ஒரு டைம் காம்ச்ட்டு
ம் பாத்துட்டு வந்துருங்க
ம் ம் ம்
அப்றோ பயோ இல்லாம இருக்குல்ல வய்
மிஸ்கிட்ட கேட் ட்ட நைத்தே போஷன்லா அம்ச்சு வுட்டுட்டாங்க நறையா குடுத்துருக்காங்க நோட்ல எலுதிருக்குல எல்லா சப்ஜெக்ட்லயு தமிபி டேய் இங்கிலீஷு ஓரலு அப்றோ தரமாட்டப்பா அவனாதா எழுதணு நாளா எழுதியே தரமாட்ட
நால்லா அப்டித்தா தெரிமா எனக்கு நெறய குடுத்துட்டாங்க நா எழுதற்துக்கு ஒன்னு அவ எ பாப்பாட்ட குடுத்துருவ இல்லைன்னா அம்மாட்ட குடுத்துருவ எழுத சொல்லி ஆனா அடி வாங்கிக்கிற என்ன கையெழுத்து வேற வேற மாரி இருக்குது இது என்ன இது என்ன ஆமா அவிங்களே வேற மாரி எழுதுவாங் அ பாப்பா கொஞ்ச நல்லா எழுதுவ ரொம்போ நா கொஞ்ச மீடியமா எழுதுவே எங்க அம்மாவு எழுது நான் வந்து ஜாய்ன் லெட்டர் எழுதுவோன்னா அவைங்கலா வந்து நார்மலா எழுதுவாங்க அவைங்கலா யம் எங்களுக்கு தான சொல்லு க அது வந்து கம்பல்சரியா இருந்துச்சுல்ல கசுரைட்டிங் எழுதனு டின்டு மசொல்லிட்டு து அப்டி எழுத கத்துக்கிட்டு நார்மலா எழுதறதுக்கு வரவே மாட்டிக்குது ம் அப்டி எழுதுனா ஒன்னு ஒன்னு ஏதோ வுட்டு எழுதற மாரி ரோ என்னது மிஸ் டேக் வர மாரி தெரிதா அதனால செரி அப்டின்ட்டு நா எனக் கெப்டி தெரிதோ அப்டியே நா எழுதிட் போய்ட்றது
அ இப்ப இருக்கற பேரன்ட்ஸ் இந்த மாரி எழுதி தராங்க தா இருந்தாலு நா பண்றதில்ல சரி அவன் தப்பா எழுதுனாலு அவனே எழுதி அவனே திருத்திக்கிட்டு மிஸ்ஸிட்ட அப்டின்ட்டு நா உனக்கெல்லா ஹோம் ஒர்க்ல்லா பண்ணி தர்றதில்ல ஒண்ணு எழுதுனா எழுத வெச்சிருவேன் இல்லைனாலு இன்கம்ப்ளீட்டடா போவானே ஒழிஞ்சு நா எழுதித்தரமாட்ட
ஆனா நெறயா இருந்தா ரொம்ப கஷ்டந்தான ம்
ஆமா ஒவ்வொரு டைமு அப்டிதா எழுதறமாருக்கு ரொம்ப எழுதுறமாருக்கு ஒவ்வொரு நோட்டு விட்ருவான் டா நம்ம எழுதி குடுத்தோன்னு வெய் அவங்களுக்கு அதே பழகிரு அப்றோ அடுத்தனாலு கேப்பாங்க ஏதோ ஒண்ணுனா புடிச்சுக்குதுங்ளே அதனால அந்த மாரி நா பழக்கல நீயே எழுதிக்கோ அப்டின்றுவன் படிக்கறக்கு மட்டு எல்லாமே சொல்லி குடுப்ப
ம்
இப்டி ஸ்டோரி இதுல இந்த கொஸ்டின் அதுக்கு ரிலேட்டடா இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு இது ஆன்சரு இது சீக்கிரமா படிக்கணுனா இந்த மார் படிக்கணு அதெல்லா வேணா சொல்லித்தருவே
ஆ சொல்லி தரதெல்லா நம்ம சொல்லி தந்துதான ஆவனு என்ன பண்றது அவிங்களுக்கு புடிக்காது
ஆமா அது இப்ப ஸ்கூல் போல எல்லாமே நம்மதா சொல்லி தர்ணு நேத்து இப்போ நேத்து இங்லீஸ்ல வந்து டிக்டேஷன் வேர்டு வேர்டும் அப்றோ டிக்டேஷன் வேர்டு குடுத்திருந்தாங்ளா இல்ல மீனிங்கு மீனிங்கு ஆன்சர் தி பாலோயிங் ஒரு அஞ்சு அத நோட்ல எழுத வெச்சேன்
நீ நீங்க சொல்லவுந்தா எனக்கு இதெல்லா ஞாபகோ வருது ஸ்கூல்ல படிச்சது ரொம்ப வருஷோ ஆவுது ம்
ஆமா அது அப்றோ எழுதுனா எழுதீட்டா நோட்ல எழுதீட்டான் மேம் மெசேஜ் பண்ணீருந்தாங்ளா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அது எழுதிட்டான் அப்றோ மீனிங் முட்டு படுச்சான் இன்னைக் காலைல ஒரே ஒரு ஆன்சர் தி ஃபாலோயிங் ஒன்னு படிச்சான்
ம்
இனி சாய்ந்ரோந்தான வருவாரு இன்னைக்குள்ள ஒரு இன்னொரு ஒரு ரெண்டோ மூணோ ஆன்சர் தீ ஃபாலோயிங் படிக்க வெப்போ படிக்காமியே வுட் டாலு அவனுக்கு படிக்கிற நெனப்பு போய் அங்க ஒரு வெறுப்பாயிருது
ஆமா கண்டிப்பா
அதனால படிக்க வெச்சுட்டே இருப்போ சாய்ந்தரத்துக்குள்ள இன்னோரு ஒரு ஒரு ரெண்டோ மூணோ கொஸ்டின் படிச்சுட்டு ரொம்ப ஈஸியா இருந்தா இல்லனா ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோ ஒண்ணு படுச்சுட்டானா இனி ஃபோர்தா இருக்கு
அ
படிச்சுகிட்டானா அதும் படிச்சு இன்னு கம்ப்ளீட் பண்ணிட்டானா நாளைக்கு வேற சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்லா
ஆமா இப்ப கொஞ்ச கொஞ்சமா படிச்சுக்கிட்டா அது தெரியாது ஒரேமுட்டு க்கா எல்லாமே ப நால்லா அப்டிதா படிப்ப என்ச் அப்பல்லா எங்கம்மா வந்து படிக்க வெ க்கவா ஸ்கூல் இது எப்ப சொல்லுங்க எய்த்து நைன்த்து படிக்கும்போதெல்லா நா கேர்லஸ்ஸா இருந்தனா டென்த்து போம்போதா அ இவுங்ளோட ஆட்டத்தயே பாத்த ரூம்க்குள்ள வு ட்டு சாத்தி வுட்ரு அந்த கொஷின்ல்லா முடிச்சிட்டு அந்த டிக்டேஷன் வப்பே நீ சொல்லுணு அப்டிங்கும் போது பக்கு என்னடா இப்பிடி ஆய் போய்ட்டாங்களேன்னு
ஆமா பயந்தானே அப்புறோ அவுகளுக்கு தெரியும்ல மார்க் எடுக்கணு படிக்க வைக்கிற காசுக்கு ட்டி படிக்கல மார்க் எடுக்குலீன்னா என்ன பன்றது டென்த்துல என்ன மார்க் எடுத்த
அ நானூ னூத்தி எழுவத்தி
ப பரவால்லியே இவ்ளோ எடுத்துருக்கியே
ஆ ஆமா பின்ன அப்ப எந்தளவுக்கு வந்து என்ன போட்டு நொங்கெடுத்துருப்பாங்கனு நென்ச்சு பாரு அ
அதா எந்த அளவுக்கு புஷ் பண்ணீருக்காங்க உன்ன படி படி படி படி ஓடாத வெளாடாத
ம் ரூமுக்குள்ள விட்டு சாத்தி வுட்ருவாங்க
உம்
காலேல அ கொஞ்ச மட்டு வீட்ல படிச்சோ ஒரு நாலு நாலு மணிக்கு எந்திருச்சு ஒரு ஆஃபேலி எக்ஸாம் வேர வர்னு ஆஃபேலி எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு இல்ல நீ வீட்ல படிக்க வேணா நீ போ டூஷனு சொல்லிட்டு அங்க தெரிஞ்சவ்ங்கதா இருக்காங்க அவிங்க கிட்ட அனுச்சு விட்டுட்டாங்க டியூஷனூ அவிங்க என்ன பண்ணாங்கன்னா ஐயோ சாய்ங்காலோ போறொமா போய்ட்டு கொஞ்ச நாள் எக்ஸாம் பக்கமா வர வர நைட்லா நீங்க இங்க தங்கிருங்க நீங்க வீட்டுக்கு போ வேண்டா அப்பிடீன்ட்டாங்க ஸ்கூலுக்கு போவாதீங்க நீங்க வீட்டுக்கு போவாதீங்க இங்கயே இருங்க குளுச்சுட்டு சாப்ட்டுவாங்க சாப்பாடு இங்கயே சாப்டுங்க ப்ரஷ் எடுத்துட்டு வந்துருங்கன்ட்டாங்க
அதா ஏன்னா நல்லா படிக்கிற புள்ளைக இன்னி கொஞ்சோ எக்ஸ்ட்டா நல்லா நல்ல பூஸ்ட் பண்ணி வுட்டு நல்லா படிக்க வச் டோம்னா அவ ஸ்கூலுக்கு நல்ல பேர் கெடைக்குல்ல
அ டியூஷனுக்கு நல்ல பேர் கெடைக்கு இன்னு நெறைய புள்ளைங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்கல்ல அப் அப்டி அப்றமேட்டு அவங்க அண்ணா பெரிப்பா பொண்ணு என்னமோ அந்த பொண்ணு டென்து தா அந்த பொண்ணு அது போட்டி போட்டிட்டு படிச்சு அந்த பிள்ள வந்து ஆனா கொஞ்சோ அதிகோ நானுத் நாணூத்தி தொண்ணூத்தி ரெண்டா தொண்ணூத்தி அஞ்சோ சம்திங் ஏதோ அப்டி படிச்சுமே ஆனா காலேஜ் வந்து போய் நல்ல காலேஜே போல லோக்கல் காலேஜ போட்டாங்க ஏதோ ஏதோ ப்ராப்ளம் லவ்மேட்ரு போல வீட்டுல மாட்டிக்கிட்டு லோக்கல் காலேஜ் போட்டாங்க
அச்சோ
அப்றோ எங்க வீட்டு ப என்னோட வருவா காயத்திரின்னு ப்ரண்டு அவளு அவளு காம்படிஷன் தா பேசுறதெல்லா நல்லா பேசுவா படிக்கும் போது மட்டு அவளோட சுயரூப அப்டியே மாறு அஹ் எதா எதுக்கு எதாவது தெரிலேனா சொல்லு சொல்லுவேண்டி எனக்கு அப்டின்னு சொல்லுவே ஒன் மார்க் எதாவது தெரில டியூஷன் டெஸ்ட்ல்ல எக்ஸாம்ல இல்ல அதுக்கு கூட அந்த புள்ள காட்டாது மேம் இவ கேக்கறா மேம் அப்டின்னு வத்தி வச்சுருவா அமாண்டி எக்ஸாம் டெஸ்ட்ல ஆஹ் டெஸ்ட்லா முடிஞ்சவாட்டி என்னா கே. எஸ்ஸு கேட்ருக்க வேண்டிதானே அப்டின்னு நடி என்னா நடி நடிக்கு அந்த பிள்ள ஆனா அப்டி படிச்சுமே அவ வந்து என்னோட ஒரு இருபது மார்க்கோ பதினஞ்சு மார்க்கோ கொஞ்சோ கம்மி
ம் நா நானூத்தி இருவத்தி நாலுதா எடுத்த
பரவால்ல ம் நானூறு ம் நானூறு மேல எடுத்தாவே குறஞ்சு இதா காட்டிக்றாங்க
ஆமா
அப்டி எடுத்துமே எ பாப்பா என்னோட அதிகமா எடுக்கணு எடுக்கணுனு அவ நானூத்தி எழுவத் தி எட்டா அஞ்ஜோ
பாப்பானா உன் தங்கச்சிதா பாப்பா பாப்பாங்கறியா சேரி சேரி
ரெண்டு வருஷம் முன்ன புன்ன
சேரி சேரி
இப்போ வந்து ஒரு வீட்ல அப்ப அக்கா தங்கச்சி அண்ண தம்பிக இருந்தாவே இப்ப தங்கச்சிய தான அக்கான்னு சொல்வாங்க அப்டிதா எங்க வீட்லயு எங்க வீட்ல இல்ல ஊர்ல இதா பெரிய பொண்ணு இது உங்க சின்ன பொண்ணு அப்டின்னு கேப்பாங்க
ஹ்ம்ஹம்ஹ்ம்
ஆனா முக்கா எங்க ஊர்ல முக்கா வாசி பேத்துக் கு நா இவிங்க பொண்ணா அப்டினே தெரியாது
ம்
அவ்ள எல்லாத்துக்கும் தெரியு ஏனா நா வெளியவே போமாட்டே ஒண்ணு காலேஜ் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்குள்ளயே இருப்ப கடைக்கு கூட வரமாட் போனாங்க அம்மா வீட்ல கடைக்கு கூட